தோழி கேக்குதா
கம் தோழா
வணக்கம் தோழி
ம் என்ன பண்றீங்க
ஆ ந்தா சாப்ட போ ப நீங்க என்ன பண்றீங்க
இது சொல்லுங் தோழி நா சும்மாதாங் தோழி என்னஸ் நா சாப்டேங் தோழா நீங்க சாப்ட்டீங்ளா
உம் இப்பதா சொன்னே சாப்ட போறோ ஆ சற்று நேரத்தில்
சேரி செரி என்ன சாப்புர்றீங்க தோழா
தோச சாப்புலான்ட்ருக்கே நீங்க
செரி செரிங் தோழா நா வன்ட்டு பச்ச பயரு சாதம் தோழா
உம் தோழி நா எந்த தலைப்ப பத்தி பேசலா
உம் உம் நீங்களே சொல்லுங்க தோழா
உம் மழை காலத்த பத்தி டாபிக் பேசலாமா தலைப்பு
உம் உம் பேசலாந் தோழா அந்த மழை நீரு சேகரிப்பு அது மாரில்லா பேசலாமா
பேசலா எந்த மாரி
மழை நீர் சேகரித்த அதெல்லா பேசலாமா
ஆ அந்த மாரி பேசலா கே யார் தருவா அந்த காசு ஒரு நிமிஷம் தோழி ஹான் போய்டுவா நேரம்
ஹ ஹலோ இது மாரி இடையூறு வந்தா விரத் ளக்கி விட்ருவாங்க தோழா நீங்க தனியாக வந்து பேச முடியுமா
நா அதா நனைக்றேன் தோழி சற்று தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எதிர்பார்க்காத விதமாக நடந்துவிட்டது மன்னிக்கவும்
விடுங்க தோழா இல்லைங்க தோழா இப்டியெல்லா பேசனோம்னா பத்து நிமிடங்கள் வந்து வேஸ்ட் ஆகி விடும் தோழா
எப் புரிகிறது தோழி ஆனால் தவிர்க்க முடியாத சு சூழ்நிலை ஆகி போகிறது மன்னிக்கவும் அடுத்த முறை இவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் தோழி மலைநிகர் மலை நீ இல்லை மலைப் பிரதேசத்தை பத்தி பேசலாமா ஒரு அழகா ஒரு அழகான அழகான ஒரு மலைப்பிரதேசம்
உம்
உங்களுக்கு ஒரு சுற்றுலாத்தல ங்களில் மிகவும் பிடித்தது போக வேண்டிய இடங்கள் ஏதேனும் இருக்கிறதா
எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது பாத்தீங்கன்னா ஊட்டிதா தோழா அதுவு இப்பதா தோழா போய்ட்டு வந்த அந்த அனுபவம்லாம் நல்லா இருந்த
அந்த மாரி கேட்கல தோழி இப்ப நீங்க போகாத இடம் பார்காத இடம்
அதான் தோழா நா பாக்குறது நா போகணும்னு நெனைச் ச்சுட்டு இருப்பல தோழா அந்த மாரி இருக்கு இருக்கறதுல இப்ப நா அந்த இதுக்கு போய்ட்டு வந்திருக்கேன்னு சொல்றே தோழா உங்க கிட்ட
செரி ஓகே தோழி ஆனா நீங்க இப்ப போகாத ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி இருக்குங்களா அந்த இது பத்தி
மாலத்தீவு இருக்கில்லீங் தோழா
ஆஹ்
மாலதீவ்
மாலத்தீவு அங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு எதனால அங்க போணும்னு நெனைக்கிறீங்க
அங்க என்ன புடிச்சிருக்குன்னா அந்த கடல் தாங்க தோழா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டியே ஆஹ் க்ளி கிளியரா அப்டியே இருக்குலங்க தோழா அந்த தண்ணியோட நிறமும் பாத்தீங்கன்னா அப்டிய நீல நிறமா இருக்கு அதெல்லாம் சும் நம்ம வந்துட்டு புகைப்படத்துல பாக்குறக்கே அவ்ளோ அழகா இருக்கு இதெல்லாம் போய் நேர்ல பாத் தோழா அதுவு ஒரு அனுபவம் தான தோழா
மா மா தீஸ் தீவுகள் வந்து
உம்
சுற்றுலா தலங்கள்ல மோஸ்ட் ஃபேவெரெட் மிகவும் முக்கிய முக்கியமான தளங்களில் ஒன்று அதுல பாத்துக்கிட்டன்னா கடல்லு கடலுடன் கூடிய வீடுகள் இருக்கு அந்த வீட்டு வீட்டில் வந்து தங்கி அதுல அது அங்க இருந்து நம்ம வந்து அந்த உலகத்தை பார்ப்பதற்கு புதிதாக இருக்கும் அது ஒரு விசித்திரமான உலகம் போல் நமக்கு தோன்றும் நம் இங்க இருக்கும் நம் நம் நம்ம ஊரில் சாலை நெரிசல் பொலியூஷன் ஆஹ் காற்று மாசுபாடு இதுங்கெல்லாம் இறந்து விட்டு ட்டு அந்த மாதிரி இயற்கையான இடங்களில் சென்று பாக்கும் போது நம் மனதிற்கும் செரி நம் உடலுக்கும் செரி ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நன்றாக இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது இதேபோல இதே அதே போல ஒரு இடங்களுக்கு ஒரு நிம்மதியான இட இடங்களுக்கு போய் சென்று வந்தால் அந்த வருடங்கள் முழுவதுமே நமக்கு நிம்மதியாக இருக்கும்
ஆமாங்க தோழா உங்களுக்கு இந்த மாதிரி எங்க போனும்னு தோழா இருக்கு
என்னிடம் கேட்டிர்கள் என்றால் எனக்கு மணாலி இந்தியால இந்தியாவை சேர்ந்தது தான்
குளுமணாலி
ஆஹ் சரி அதான் அங்கே ஃபுல்லா முழுவதும் பனி பனி சூழ்ந்த மலைப்பிரதேசம்
உம் சரிங்க தோழா
அந்த பனியில் போய் விளையாட வேண்டும் ஏனென்றால் நான் பனிக்கட்டியை எங்கள் வீட்டு குளிர் சாதனப் பெட்டியில தான் பார்த்திருக்கிறேன்
உம்
ஆனால் ஒரு மலை முழுக்க குளிர் சாதன பெட்டியாக இருந்தால் அதை அதை உருண்டையாக்கி நண்பர்களுடன் விளையாடுறது ஆஹ் விளையாடுறதுக்கு சிறப்பாருக்கும் அந்த மாதிரி வெள்ளாயாண்டு பாக்கணு அ ஆசருக்கு
க்கு தோழா
ஏது புரியலை தோழி
நமக்கு புடிச்சவங்க கூடலா போகுறதுக்கு நல்லாருக்கு தோழா அந்த மாதிரி எடத்துக்கலா
ஆஹ் கண்டிப்பா தோழி நமக்கு நெருங்கியவர்கள் பிடித்தவர்கள் அந்த மாதிரி ஆட்களோட போகும்போது அந்த எடோ இன்னு சிறப்பாருக்கு அந்த நினைவுகளு ரொம்ப நாளைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காருக்கு சோ அந்த மாரி போய் வெளையாண் ஊர் சுத்தி புதிதா ஆஹ் புதுசா ஒரு ஊரு புது நம்ம பாக்காத ஊரு அ ஆ விஸ்வல் சோ அதனால அந்த எடத்தல்லா பாத்து ரசிச்சு நம் மெமீரீஸ்ல ஏத்திவச்சட்டு இருந்தோம்னா
உம்
எதிர்காலத்துல வந்து வயசானப்போ வயசாயி நம்ம
உம்
அந்த எடத்துல நிம்மதியா அப்டி உக்காந்து யோஸ்ச்சு பாக்கம் போது அந்த நினைவுகள் வந்து
நல்லாருக்குன் தோழா ஆமாங்க தோழா
இப்ப ஒரு போன எடத்துக்கு இப்ப மணாடி ஒரு டைம் போயிட்டு வந்டோம்னா நெக்ஸ்ட் வேற எங்கயாச்சு போணு ஏனா அந்த மணாளியோட அனுபவத்த நம்ம அ பேசி ஆஹ் பேசி பேசி நகைக்கிறதுக்கு நா சொல்றது வயசான பிறகு வாங்கிகறக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் சோ அந்த மாரி எனக் மாலிக்கு போகணுனு ரொம்ப ஆச ச அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலப்புழா அது எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க போறன்னு சொன்னாங்க நா அத பத்தி தகவல் சேகரிக்கும் போது எனக்கு அந்த எடம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு
ஆஹ் அந்த எடத்துல பாத்தீங்கன்ன அந்த படகுளயே வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஒரு நாள் முழுவதும் தங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க தோழா நானு அந்த நாள் பாத்திருக்கேங் தோழா போனேன் நானு நெனச்சு தாங்க தோழா இருக்கே அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அதுலயே இருந்துக்கலாங் தோழா அதுலயே வந்து
தோழி இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அத நழுவ விடாம போய்ட்டு
ஆமாங்க தோழா போகணும் தோழா இந்த மாதிரி அனுபவம்லா நம்ம வாழ்க்கையில வந்து அனுபிச்சர்னு தோழா இப்பவே
ஒடம்புல வந்து அந்த எணை அந்த ஊட்டச்சத்து
ம்
அந்த ஒரு இது இருக்கிறப்பதா போயிட்டு எல்லாரும் பாக்க முடியு வயசானதுக்கு அப்புற அந்த எடத்த பத்தி பேசி உரையாட நல்லா இருக்குந் தோழி சோ சோ அதனால நம்ம அந்த மாரி எடத்துக்கெல்லா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வந்துரணு
ஆமாங்க தோழா
போயிட்டு வந்துரணும் ரசிச்சுட்டு வந்துடணு எனக்கு அதுக்கப்புற தோழி எனக்கு லடாக் பயணம் போணுனு ரொம்ப ஆச
சரி சரிங்க தோழா
ஆஹ் வண்டியிலேயே இருசக்கர வாகன கு பிடிச்சவங்களோட போனும்
ம் செரி அது எங்க இருக்குங்க தோழா
லடாக் காஷ்மீர் காஷ்மீர் தாண்டி இருக்கு
செரி செரிங் தோழா
பாத்தம்னா அப்டியே அந்த சைடு உள்ள எல்லா டூரிஸ்டர்சும் அதுக்கு பயணம் நாட்களே பாத்தீங்கன்னா ஒரு மாதம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த மாரிதா நாட்கள் பயண நாட்களே ஆகும்
அப்டிங்களா தோழா அவ்ளோ நாள் ஆகுமா தோழா
ஆமா தோழி இப்ப நா நா என்னோட திட்டத்தின் படி பாத்தீங்கன்னா
உம்
நேரா லடாக் கெடயாது ப லடாக் வந்து இந்தியா இந்தியா புல்லாவுமே இப்ப நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாட்லன்னா நம்ம
உம்
லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்டு போகணு சோ அதுக்குள்ள என்னென்ன போற வழியில என்னென்ன சுற்றுலா ப இப்ப எடுத்துக்காட்டுக்கு தாஜ்மஹால்
உம்
இந்த மாரி எல்லா பாத்திட்டு நம்ம ரசிச்சிட்டு
எப்டிங்க தோழா இருசக்கர இருசக்கர வாகனத்துல ஒரு மாதம் முழுவதும் நீ எப்படி பயணிக்க முடியும்
தோழி அதெல்லா பயணிக்கலாம்ங்க இப்போ நீங்க பாத்துக்கீட்டீங்கன்னா ஒரு நெறைய பேர் அந்த மாரிலாம் போய்கிட்டு தா இருக்காங்க அவங்களுக்கு இருசக்கர வாகனம் தா வாழ்க்கையே
அப்டிங்களா தோழா
ஆமாம் தோழி இப்போ ஒரு நாளைக்கு அதிக தூரம் வேண்டாம் ஒரு நானூறு கிலோமீட்டர் இல்ல முன்னூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி விட்டு அங்கயே ஏதாவது விடுதியில் தங்கிவிட்டு பின்பு அடுத்த நாளும் ஹ பக்கத்தில் அருகில் இருக்கிற சுற்றுா தலங்களுக்கு சென்று விட்டு பார்த்து விட்டு அதன் பிறகு மறுபடியும் முன்னூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் சென்று விட்டு அப்படியே சென்றால் அங்கே உள்ள இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்து விட்டு போகின்ற இடம் அனைத்தும் சுற்றி பார்த்து விட்டு நம் சேர வேண்டிய இலக்கையும் அதை அடைந்துவிட முடியும் அதனால அந்த மாதிரி அந்த ஒரு பைக் அந்த ஒரு இருசக்கன வாகன பயணம் அந்த புது ஊரு நம்ம வந்து இந்தியாவோட மொத்த கலாச்சாரத்தையு தாண்டி தா போணு ச்ச் ஒவ்வொரு ஊர் இருக்கு ஒவ்வொரு மாநிலத் போறப்ப அதோட அனுபவம் வந்து நமக்கு இன்னு அதிகமாவே கெடைக்கு அந்த மாரி எல்லா நம்ம அ உள்வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாரி போகணுனு இருக்கு பிரேம் நா சொல்றே இந்தியாவுக்குள்ளே சுற்றுா தலங்களுக்ல்லா சென்று முடித்த பிறகு வெளி நா அயல் நாட் ட்டு சுற்றுலா தலங்கள்ன்னுடுருக்கு இருக்கு அங்கேனே எனக் திலங்கடன் சென்று அதையும் ரசித்து விட்டு வந்து
உம்
நா எனக்கு சென்ற இடங்களெல்லாம் ஒரு புத்தகம் போட்டு வைத்து வைத்து அத அழகு பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசையும் உள்ளது தோழி
செரி செரி செரிங் தோழா நமக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது இன்னொரு தளத்தில் சந் சந்திப்போதோழா நன்றி தோழா